ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது ஹலோ
ஓகே ஓகே ஓகே ஆ என்ன பண்றீங்க சாப்டாச்சா
ஆ சாப்ட்ட நீங்க கேக்குதா சூப்பர் சூப்பர் சாப்ட்டீங்களா செரி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நா வந்து சிக்கன் நீங்க
இங்கயு அதேதா அதேதா
சிக்கன் தானா அங்கயு
ஆமா ஆமா ஆமா நீங்க உங்களுக்கு சாப்டாது உங்களுக்கு இது ரெசிபி சூப்ப ரா செய்வா சிக்கன் மட்டன்ல எதாச்சு ஒன்னு
அதே மார்னா சிக்கன் மட்டன்ல அந்த அளவுக்குல்லா ஆனா எனக்கு சாம்பார் இப்போ சமீப காலத்து அது கொஞ்சோ நல்லா வைக்கிற
ஓ வேர எதுவுமில்லை அத வந்து எப்ப கத்துக்கிட்டீங்க சாம்பார
அது நா கா காலேஜ் படிக்கு போது எ ஃப்ரெண்ட் ஒருத்தன் டந்து கத்துகிட்ட
ஓகே ஓகே ஓகே இப்ப வந்து சாம் பார்ல எக்ஸ்போட் ஆயிட்டீங்ளா நா வந்து ஏதோ வேல ஓகே ஓகே நா அப்டியே ஏதோ நானுமே வந்து கல்லூரி படிக்கும்போது கொஞ்சோ கொஞ்சோ சமைச்சதுதா அதுக்கப்றோ இப்போ பெருசா எதுவு அதிக அளவுக்கு சமைக்கிறது இல்ல எப்பாது ஒரு நாள் நான்வெஜ்ஜு சிக்கன்லானா எனக்கு நா ஒரு வகையில யூடியூப் க்யூடியூப் பாத்துட்டு ஒரு வகையான சிக்கன் அத மாரி செய்வன்னு வெச்சுக்கோங்கள பெருசா அந் மொதல் இருந்த அளவுக்கு சமைக்கிறதில்ல பட் ஆனா இன்னு கொஞ்சோ கொஞ் சமை ப்பே அப்பப்ப சமைப்ப நீங்க கடைசியா எப்ப சமைச்சீங்க என்ன சமைச்சீங்க
நா கடைசியா எங்க வீட்ல யாரு இல்லாம் போது நா சமைச்சன்னு நெனைக்கிற ஆனா என்ன சமைச்சன்னு எனக்கே தெரியில
அ ஓகே ஓகே உங்ளோட சமையல வந்து உங்க வீட்ல எல்லாரு பாராடிர்க்காங்ளா
அப்டின் கெடையாது பொருத்த பொதுவா நான் வந்து வீட்ல சமைக்கிது யாரு விரும்ப மாட்டாங்க யாரு இல்லாத சமயத்துல தேவனா மட்டுந்தான் நான் சமைக்கிற அதுனால அது பெருசா வந்து ஆ அ டேஸ்ட்டா இருக்கணுன்ற மாரிலா கெடுயாது ஓகேவா இருந்தாலே ஓகேதா
ஓகே ஓகே ஓகே ஆ வேறென்ன சாம்பார தவற வேற ஏதாச்சு உங்ளுக் சமைக் தெரிமா
சாம்பார் தவற அதி வந்து என்னோட கூட்டு டிஷு மாரி அதுதான் ஃபஸ் ட்டு அதுக்கடுத்து வேற சின்ன சின்ன விஷ்யங்கள் மட்டு
ஓகே ஓகே ஓகே ஆனா சமையல்யே வந்து ஒரு ஈசியான ஒரு ரெசிபி அப்டின்னு சொன்னா வந்து இந்த பொறியல் வகைகள் தா அந்த பொறியல் வகைகளவைத்து எந்த ரைஸ் செய்ய தேவையில்ல நம்ம நார்முலா வந்து வெங்காயோ கடுகு கருவேப்ல மொளகா வெங்காயோ போட்டுட்டு எந்த காய் நம்ம பொரியல் செய்றமோ அந்த காய போட்டு அத வேக வச் சம்னா அவுளதா அதுல வந்து ஒரு பெரிய ஒரு விஷ்யமே கெடையாது சமையல்ல வந்து ரொம்ப ஈசியானது அந்த செய்யலா அந்த மாரி
ஆமா நானு அடுத்து டைமு வேற ட்ரை பண்லான் இருக்கே
ஆ
அது கண்டிப்பா கண்டிப்பா அடு ஆமா அடுத் த டைம்ல யாரு இல்லா போ செஞ்சு பாக்கணு பாத்துட்டு அதியு என்னோட ஸ்கில்ஸ்ல ஆட் பண்ணிக்கிலான் இருக்க
ஆ அப்பிடி அது வந்து ரொம்போ வந்து பேஸிட்டான ஒரு விஷ்யோ ஆன எங்க வீட்ல வந்து நான் கத்துக்கிட்ட மொதல்னா அது பொரியல் தா அ சொரக்காய் இருக்கு காய் போடுவாங்க கடுகு அதெல்லா போட்டு வெங்காயம் போட்டு அதுகப்புறு முட்ட மசாலாக் தேவவேணு அப்டினா கொஞ்சு போட்டுட்டு எடுப்பு அவ்ளதா அதுக்கப்புறோ ரசமு எளிமையான ஒரு விஷ்யந்தா ரசமு அதே மாரிதா அது எல்லாத்துக்கு காமனா போடுறது லைட்டா கடுகு கருவேப்பில வெங்காயோ அதுக்கப்புறோ வந்து ரசத்துக்கு தக்காளி கொஞ்சு போட்டா போட்லா அ அப்புறொ புளி ஊத்துனா அந்த புளி லைட்டா கொதிச்சி வரும்போது நிறுத்திட்டா அ உப்பு கரெக்ட்டு உப்பு தா எல்லா இது எந்த டிஷ்ஸா இருந்தாலு வந்து உப்பு காரோ அது ரெண்டையு கரெக்டா போட்டம்னா டேஸ்ட்டு ஆட்டோ மெட்டிக்கா வந்துரு
ஆமா சரிதா சரிதான் உப்பு இல்லாத பண்டொ குப்பைன் சொல்லிருக்காங்க அதுனால உப்பு தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷ்யோ
கண்டிப்பா கண்டிப்பா ஆ உப்பு கரெக்டா போட்டம்னா எல்லா டிஷ்ஷு அ மத்த என்ன போட்றோமோ இல்லையோ ஆனா டேஸ்ட்டு தன்னால வந்துரு அந்த அந்த விஷ்யோ வந்து எப்மே நம்ம குக்கிங்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷ்யோ
ஆமா ஏனா உப்பு அதிகுமா ஆச் சினாலு சாப்புட முடியாது கம்மியா இருந்தாலு சாப்புட முடியாது
ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஆ நீங்க கடை கடேல போய் சாப்ட்டு உங்குளுக்கு இந்த உணவ புடிக்கு அப்டினா எத சொல்வீங்க கடைகள் இல்ல
கடை பொதுவா வந்து பிரியாணி ரொம்பா பிடிக்கு அ தவர பெருசா வேற எதையு வாங்கறதே இல்ல
ஓ ஓகே ஓகே ஓகே இப்ப நீங்க சமீப காலத்துல கடைசியா எப்போ பிரியாணி சாப்ட்டீங்க
நாலத்த ஆமா ஒரு வார இருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதா சாப்ட்டே
ம் ஓகே ஓகே கே ஒங்ளுக்கு எனக்கு புடிச்ச உணவு நானுமே வந்து பிரியாணி புடிக்குந்தா பிரியாணி கூட வந்து எனக்கு அந்த தந்தூரி கிரில் சிக்கன் அதுவு எனக்கு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவே அது ரெண்டு எனக்கு புடிக்குனு வச்சுக்கோங்களே மத்தபடி எல்லாமே சாப் ப்படுவே ரொம்ப விருப்பமானதுன்னா அந்த தந்தூரி க்ரில்லு ஆமா அதெல்லா கொஞ்ச பிடிக்கும்
ஆமா சேரி சேரி நா வந்து
ம்
நண்பர்களோட போம்போதுதா அந்த மாரி சிலதெல்லா வாங்கி சாப்புறது தனியா போனோம்னா ஒரு பிரியாணி மட்டு சாப்ட்டு அதே ஜூரா வந்துருது
ஓ ஓகே ஓகே ஓகே நல்லது நல்லது கடைசிய நண்பர்கள் கூட போயி சாப்ட்ட ஞாபகங்கள் இருக்கா
கடைசியா ஆ வெள்ளிக்கெழம நானு ஒரு இன்னொரு நண்பரும் ஒரு கலியாண வீட்டுக்கு போயிருந்தோ அங்க சாப்ட்டோ கடைல போய் சாப் அதா கொஞ்சோ ரெண்டு மூணு நாளா ஆய்ருச்சி
ஓ ஓகே ஓகே ஓகே ஓ ரெண்டு மூணு நாளைக் முன்னதா போயிருக்கீங்க
ஆமா ஆமா அது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போக வேண்டிது இருந்தது அது ஆ மதிய போக வேண்டிய இருந்தது அப்டியே தள்ளி போயி சாந்தர போலாங்கன்றதால மதிய எல்லாருக்கு பசிச்சனால போய் கடைல போய் சாப்ட வேண்டியதாயிடுச்சு
ஓகே ஓகே அடிக்கடி கடைகளுக்கு போவீங்களா இல்ல எப்பாவது ஒரு நாள்‌ ரொம்ப நாளைக்கு ஒரு‌ தடவ போவீங்களா
அடிக்கடி எப்பவாச்சுதா ஆ நா மட்டு அடிக்கடி கடைல சாப்பிட மாட்
நண்பர்களோட ஏதாவது சமீப காலத்துல அ எங்கயாவது பயணங்கள் மீட் பண்ணீங்களா இல்ல பயணத்த பத்தி சொல்ல முடியுமா
ஆ நா ஒரு ஒரு மாச முன்னாடிதா போய்ட்டு வந்தோ ஆ மறக்க முடியாத விஷயங்கள்லா இருக்குது சில விஷயங்கள மறக்க வேண்டிய விஷயங்களு நல்லா இருந்தது ஆ என ரொம்ப சந்தோஷமா இருந்ச்சு
ஓகே ஓகே ஓகே ஆ இன்னொரு ஏதாவது அடுத்த புதுசா ஏதாவது ஒரு பயணம் மேற்கொள்ள அ எதாது திட்டமிட்ருக்கீங்ளா
திட்டமிடல ஆனா வாய்ப்பு கெடைக்கும்போது ஆ பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதா பயணங்கள்தா நம்ம மனத வந்து வழி செய்ய ஒரு சிறந்த உதவியா இருக்கு
ஆ அது கரெக்ட்டுதா ஏன்னா நானு வந்து எ எங்க அலுவலக நண்பர்களோட ஒரு பயணம் மேற்கொண்டோ அது பெருசா வந்து இங்க போணோ அங்க போணும்னு முன்கூட்டியே திட்டமிடாம திடீர்னு கெளம்பி போனோ ஆனா வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பயணமா அமைஞ்சது அந்த பயணத்துக்கு போய்ட்டு வந்ததுக்கு அப்ற மனசு கொஞ்ச லேசாகு ஆமா நம்ம இது தா உலகோ சொல்லிட்டு ஒரு வட்டோ சுத்துவோ ஆனா இது உலகோ கெடயாது உலஹோ வந்து பெருசு ஆனா நம்ப ஒரு வட்டத்துக்குள்ள சுத்திட்ருக்கோ அப்டிங்கறது வந்து அந்த ஒரு சில பயணங்கள் தா நம் மள காட்டு ஒரு பயணத்துக் போய்ட்டோனா எல்லாரு அந்த பொதுவான ஒரு எடத்துல ஒரு ம் ஒரு புதியவர்கள் தா யாருக்கு யாரையு தெரியாது அவுங்கவுங்க அவுங்கவுங்களுக்கு தோன்றத செய்வாங்க போவாங்க வருவாங்க ஆனா நம்ம இருக்கற எடத்துல இருந்தோ அப்டின்னா நமக் குனு ஒரு பேர்ருக்கு நமக்குனு ஒரு முத்திரை இருக்கு அந்த முத்திரையோட படி தா நம்ம நடந்துக்ட்ரு ப்போ ஆனா வந்து பயணோ போய்ட்டோ அப்டினா எல்லாரு மனுஷங்க அவ்ளோ தா நா வந்து இப்டி கெடயாது நா இவ கெடயாது நா இந்த வேல செய்றவங்கெடயாது அ நா வந்து இந்த மாரி கேரக்ட்ரு கெடையாது அ அப்டி இல்லாம நம்ம ஜஸ்ட்டு ஒரு பொதுமக்களோட பொதுமக்களா ஐக்கியமாயிருவோ மனுஷ அவ்ளோ தா அங்க ஒருவ வர்ரா போறா அப்டியான ஒரு எண்ணோ வருல்ல
ஆமாமா நமக்கென்ன தோணுதோ அத நம்ம சில என்ன நெனைப்பாங்க அப்டிங்கறத தா கருத்துக்கள எடுத்துக்காம நம்ம விருப்பப்படி அந்த எடத்துல இருக்க முடியு
ஆ கரக்ட்டு
அதுல்லாம சில புது விஷ்யங்களயு கத்துக்கலா
ம் அது ஒரு பாட்டு ஒரு பாட்டு வருல்ல அ அடையாளம் தான் பிறப்போமே ம் அந்த மாரி எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம் போ நம்ம இருந்த அடையாளத்த விட்டுட்டு இது தா இது தா நா இது தா நீ அப்டிங்கறதெல்லா விட்டுட்டு ஒரு எடத்துக்கு போயிருந்தம்னா அது வந்து ஒரு தனியான ஒரு ஃபீலு நல்ல ஒரு அனுபவமா இருக்கு
ஆமா நண்பர்களோட வெளிய வ பயணம் போறத் வந்து மறக்க முடியாத விஷ்யங்களா இருக்கு இன்னு ஞாபகோ இருக்கு நா பள்ளி பருவத்துல வந்து நண்பர்களோட சுற்றுலா சென்ற விஷ்யங்கள்லா நீங்க அதே மார எதா போயிர்க்கீங்களா
நாங்க பள்ளி பருவத்துல அந்த தீம் பார்க் சொல்லுவாங்கல்ல அந்த தீம் பார்க் மாதிரி ஒரு மூணு தீம்பார்க் போயிருக்கறே அ நல்ல அனுபவந்தா ஆ அது மறக்க முடியாத அனுபவங்கள் தா அதெல்லாமே பள்ளிப்பருவத்து அதுக்கப்றோ வந்து பெருசா அந்த மாரி தீம் பார்க் எங்கியுமே போனதில்ல அ சும்மா ஒரு அ கா அ கோவில் அந்த மாரி தூரமான கோயிலு அ பீச்சு அந்த மாரி போயிர்க்கோ அ அதெல்லாமே கொஞ்சோ நல்லா தா இருந்துது
ம் எனக்கு அதெல்லா மறக்க முடியாத விஷ்யோ தா நெறைய விஷ்யங்கள் அப்றோ இன்னோன் பீச்சு, கோயிலு அந்த மாரி விஷ்யங்களுக்குலா நெறைய பாக்காத விஷ்யங்கள் பாக்கணு
கண்டிப்பா ம் ஓகே நாம இன்னோரு அழைப்புல சந்திக்கலா சென்று வருகிறேன்
ஆ சேரி